ஹலோ
ஹா சொல்லுங்கப்பா
ஹலோ நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கீங்களா
நீங்க பேசுறது எனக்கு சத்தமே கேட்க மாட்டேங்கிது இந்த சவுண்ட் ரொம்ப கூயூட்டா இருக்கு
இப்ப கேக்குதுங்களா
ஹா இப்ப நல்லா கேக்குது
நல்லா இருக்கீங்களா பசங்க எப்படி இருக்காங்க
ஹா பசங்க எல்லாம் நல்லா இருக்காங்க அங்க பசங்கல்லாம் எப்படி இருக்காங்க
ஆமா-ஆமா பாட்டி டேஸ் லீ்வ் விட்டுக்காங்க எங்க வீட்ட சமாளிக்கவே முடிய அப்டிலையே இருகவே மாட்டேங்குதுங்க அங்க கூட்டிட்டு போங்க இங்க கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி நீங்க ஊருக்குல்லாம் எங்கய அனுப்ப ளையா பசங்களா லீவுக்கு
ன தான் அக்குல்லாம் சொல்லி பாக்குறோம் ஆமாங்க வெயில பாருதா அங்க வீட்டுல சும்மா இருக்க மாட்டாங்க இங்க இருந்தாவது எதாவ திட்டி உக்கார வக்கலாம் வீட்டுல அங்க இருந்தாக்க பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு கிணத்துக்கு குளிக்க போறங்க த்துக்கு குளிக்க போறேன்னு சொல்லி கிளம்பிடுவாங்க அந்த பயத்துல தான் எங்கேயும் அனுப்பாம இம் வீட்லயே வச்சிருக்கா
ம்
நீ எங்கயாசம் அனுப்பி இருப்பீன்னா இல்ல இன்னும்
நானும் அம்மா வீட்டுக்கு தான் அனுப்புலான்னு பாத்தேன் அங்க உடம்பு செர அப்பாவும் வேலக்கு போயடுவாங்க நம்ம இதுங்களை அனுப்பிவிட்டா நம்மளாலே கெழந்தைங்க வச்சு சமாளிக்க முடியல அவங்க முடியாதோட எப்டி வச்சு சமாளிப்பாங்க
அதான் என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் கஷ்டப்பட்டு இப்ப ஒரு வாரம் லீவ் போயிருச்சு இருந்தாலும் இன்னும் ஒரு மாசம் இருக்கே முழுசா
ம்
என்னங்க சிஸ்டர்
மாசம் லீவ் இருக்குங்களா
ஹா
இப்பதான் அவுங்களுக்கு நாலு நாளா இல்ல இப்ப நாலு நாலுலே என்ன ஒரு அம்மமா வீட்டுல வந்து நான் போன வைக்கிறேன் ரொம்ப இது பண்றாங்க
ஆமா இதுகளும் வீட்டுல இருக்க சொன்னா கேம் விளாடுற கேம் விளையாடுற போன் குடுங்க போன் குடுங்கன்னு அதேதான் பண்ணுதுங்க
இத போன் குடுத்துட்டு இருந்தா ரெண்டு பேருக்கும் சண்ட ஆகுது வேற ஏதாவது ஒருபடியே பாக்குறாங்கன்னா அதுவுமே பாக்க மாட்டாங்கறாங்க செரி அது படிக்கிறதுக்கு ஏதாவது ஸ்கில் கத்துக்கோங்க இல்லன்னாக்கா போன்லயே இந்த ஜிகே கொஸின்ஸ் எல்லாம் கேட்பாங்கல்ல இதையெல்லா பாத்து கத்துக்கோங்க அப்டின்னு சொல்லி சொல்றேன் என்ன சொன்னாலும் பக்கத்துல உக்காந்தா இந்த மாரி ஏதாவது பண்றாங்க இல்ல நக்கா கேம் தான் வச்சி வே அடுக்கு ரெண்டு பேரும் சண்ட போட்டு
இதுகளும் அப்டித்தான் பண்ணுது நான் டிராயிங் ஏதாவது பாத் து வரைங்க கலர் பண்ணுங்க போன்ல சொல்லிக் கொடுகுனது ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுப்பாங்க அத ஸ்கில் ஆவது வளரணும்னு நம்ம பக்கத்துல உக்காந்து இருக்கிற வரைக்கும் அந்த ட்ராயிங் வீடியோ ஓடுது அப்போ செரி கரெக்டா பண்றதுக சொல்லிட்டு நம்ம எந்திரிச்சு விட்டு வேற ஏதாவது வேலய பாக்கணும் போயிட்டா அப்பறம் ஒரு ஹாஃப்னவர் ஒன் ஹவர் கழிச்சு வந்து பாத்தா ஒன்னுக்கு ஒன்னு அடிச்சுகிதுக நீ இந்த வீடியோ பாத்த எனக்கு கொடுக்கல நீ கேம் விளையாட பத்து நிமிஷம் முடிஞ்சிருச்சு என கேம் தரல அப்டின்னு சண்டையாதா போகுது போன் கொடுத்து நமக்கு இல்லயே நேத்து த இவர் என் ஹஸ்பண்ட் சத்தம் போட்டு போன் முதல கொடுக்காத புக்குல அதுங்களே வரைஞ்சு பாக்க சொல்லு போனையே நீ கொடுத்து பழகாத அப்டின்னு சொல்லி சத்தம் போட்ருக்காரு நா அதான் செரி என்னட பண்றது வேற ஏதாவது நீங்க ஏதாவது புள்ளைங்கள அனுப்பருக்கீளா இல்ல வேற ஏதாவது லீவுக்கெல்லாம் வந்து வித்து போடுவாங்கல ஹலோ
லீவுக்கெல்லா வந்துட்டு இந்த கராத்தே கிளாஸ் அந்த மாரி நெறையா கிளாஸஸ்லா ஜாயின் பண்ணிவிடுவாங்களே அந்த மாரி ஏதாவது உங்க சைடு இருக்கா கூட நீங்க சேத்திருக்கீங்களா என்ன ஏதுன்னு பசங்கள கேட்போ அப்டி கூட நம்ம பிள்ளைங்களே ஜாயின் பண்ணிவிவோ வந்து கேப்பான்தா போன் பண்ணே
கராத்தே கிளாஸ் ரெண்டு மாசத்ல முடியறது இல்லங்கே அப்டின்னு தொடர்ந்து கத்துக்கிட்டாதா அதுல கொஞ்சம் நல்லா இருக்கும் உடம்ப ஹெல்த்தியா இருக்கும் ஒரு உடற்பயிற்சி பண்ற மாதிரியும் இருக்கும் மத்தபடி இல்ல அங்க ஸ்கூல்லலா ஆண்டோ சம்மரு கிளாஸ் எப்டின்னு சொல்லிறாங்க இல்லையா ஸ்விம்மிங் கிளாஸ் பெரிய பசங்க வெளையாடுறதுக்குன்னே இல்ல வேற ஸ்கூல் வைக்கிறாங்க அந்த மாரி சொல்லிருக் காங்க செரி நாங்க அத எப்டி கேட்டிருக்கே இந்த மாரி பக்கத்திலே எங்கயாசு இருந்தா சொல்லுங்க பசங்கள அனுப்ப ஸ்விம்மிங் கிளாஸ் கேட்ருக்கே அது வேணா ஒரு மாசோ ரெண்டு மாசோ த்துல வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் இருக்குமா செரி அது எங்க இருக்கு சொல் சொல்லி கேள்வி படாது கொஞ்ச கேட்டு சொல்லுங்க சொல்லி சொல்லியிருக்கேன் ரெண்டு ப்ரெண்ட்ஸ் கிட்ட
உம்
எங்க பொண்ணும் அப்டியே எங்க எங்க ஊரு பக்கத்திலயே வச்சிருந்தாங்க ஒரு ஸ்கூல்ல ஆனா இந்த வாரத்திலயே வெக்கில ஒருவேளை அங்க வச்சிருந்தா கூட கொஞ்ச போய் சேத்துட்டு இருப்பே அங்காய் தில்ல இந்த வாட்டி வெக்கல எங்க ஸ்கூல் வேர கொஞ்ச எல்லா ஆல்ட்ரெஷன் பண்ணி ருக்காங்க அதனால வைக்கலன் சொல்லி நெனைக்கிறே செரிதா வேற எங்கேயாவது இருக்குத்தானு சொல்லி எங்கயாது இருந்தா இந்த வாரத்திலே குடிட்டு போய் சேர்த்து விட்டுருலா என்னா கட்டண மாரி இருக்கு அப்டின்னு சொல்லி நினைக்கிறே
நா இவுங்க அப்பாட்ட நேத்து சொன்னே வீட்லல்லா வச்சி சமாளிக்க முடியல பேச பேசாம அ அந்த இது சிலம்பம் கராத்தி கிளாஸ் மாரி இல்ல வேற ஏதாவது கிளாஸஸ் இருக்கான் சொல்லி பாருங்கங்க சம்மருக்கு இதுக்கு அனுப்பி போட்ருப்பாங்க நெறையா அதில ஏதாவதுல கொண்டு போய் டென் டேஸ் ட்வெண்ட்டி டேஸ்ல ஒன் மன்துங்க அப்டின்னு சொன்னே விசாரிச்சி பாக்குறே அப்டின்னாரு
உம்
டிராயிங் கிளாஸ்ஸோ இல்ல வேற ஏதாவது இந்த மத்தபடி செஸ் இதுகளுக்கெல்லா ஜாயின் பண்ணி போலான் சொன்னா அவுங்க அதுக்கெலா அமௌண்ட் நெறைய கேக்குறாங்க
எதுக்குங்க
செஸ்ஸுக்கு செஸ் வெளையாடுறதுக்கு
நா அது ஒரு மாசம் ரெண்டு மாசம் விளையாடி முடிச்சிக்கிறதில்லைங்க
அதத்தா அவுங்களு சொன்னாங்க அத நீங்க கண்டினியூவா நீங்க கொண்ட்டு போற மாரி இருந்தா நீங்க அததுலா ஜாயின் பண்ணங்கன்னு சொல்லிட்டு அத அவுங்க ரேட்டு ஓவராக சொல்றாங்க
உம்
மிஞ்சி போன ஒரு டூ அவர் த்ரீ அவர்க்குள்ளதா சொல்றாங்க அதுக்கே வந்த அவ்ளோ அமௌண்டு சொல்றாங்க இவர் அதெல்லா இப்ப நம்ம பண்ண முடியாது இப்போ அப்புடின்ட்டாங்க
என்ன மேடம் இந்த கம்யூட்டர் கிளாஸ் கூட வக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு டெய்லி கிளாஸ் இருக்கு ஆ டெய்லி ஒரு டுஅவர்ஷ் சொல்லி தாங்கமீஷ் சொல்லி சொல்லிருக்காங்க செரி மிஸ் சொன்னிங்ளே கூட அந்த கிளாசு சேத்து விட்டா அது பேசிக் கத்துகென மாரியு இருக்கு இது வேற பசங்க அவுங்க படிப்புக்கு இதுல யுஸ் ஆவும் இல்லியா
உம் உம் உம்
உம்
சேரி அப்ப நீங்க எப்ப ஜாயின் பண்றீங்க அத பத்தி விசாரிச்சிட்டு கேட்டுட்டு எனக்கு சொல்லுங்க
உம்
அஹ நானு வந்துட்டு பசங்கள அங்க சேக்குற மாரி உங்க உங்க அப்பாட்டசொல்ற அந்த மாதிரி ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்காங்க அதுல கொண்டு போய் கூட ஜாயின் பண்ணி விடுங்க பசங்கள அப்டின்னு சொல்லி
உம் நீ அதுசடுத்திலாங்களா
என்ன சிஸ்டர்
நா கேக்குறே கேட்டுட்டு எங்க இருக்கு அப ச் போன்ல கூட நம்ம ஆன்லைன்ல தேடினா எங்கையாச்சு கெடைக்குமா சொல்லி தெரியல தேடி பாக்கலா அதையு செரி ஏன்னன்னா அவுங்களுக்கு சொல்லியு மூணு நாள் ஆயிடுச்சு நாங்க எதுவுமே ரிப்ளே பண்ணல போன் பண்றேன்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா அவுங்க பையனையு சேத்து விடணு அப்புடின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவுங்க பையனை ரொம்ப நாளால ஸ்விம்மிங் கத்துக்குணு சொல்லிட்டுதா இருக்கானா சதா அவுங்க நம்ளே பையன அனுப்பிவுடுறோம் அது கரட்டா அவ ஊரு பக்கமாவே இருக்குணு அப்டின் சொல்லி சொல்றாங்க ரொம்ப தூரமா இருந்துச்சுனாக்கா அவுங்கள கூட்டிட்டு போறதுக்கு கூட்டிட்டு வரதுக்கு அவர்தல்ல சரி அங்கே இருக்கு யாராவது கத்து குடுறது இருந்து நல்லா கத்து குடுக்கற இடத்துல கூட்டிட்டு போய் சேத்தி விடணு
உம்
அது சொன்ன சொல்லியிருக்காங்கல அதான் சொன்னிங்ளே பாருங்க நாங்களே எங்க பையன அனுப்புறே இப்ப நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லியா இன்னு யாராவது வராங்களானு சொல்லி கூட கேட்டு நாலஞ்சு பேர கூட கூட்டிட்டு பேயே சேத்து விடலா ஏன்னா நம்ம ஒரு வேலைகள் வேலையா இருந்தா கூட அவுங்க ஒரே வாட் எல்லாரு கூட போயிட்டு வருவாங்க இல்லையா ஆனா தனியே ஒவ்வொருத்தரா நா குடுத்துட்டு வர பயோ இல்லப்பா உங்கள இல்ல எல்லாத் து ஒன்னா போயிட்டு ஒன்னா வரும்போது அது கொஞ்ச தைரியமா இருக்கு
நா இன்னைக்கிதா இவர்கிட்ட சொல்லிட்ருந்தே ப்டி எதுவு கிளாசஸ் அவைலபிளா இல்லன்னா கூட காலைல காலைல அங்க காலேஜ் கிரவுண்ட் இருக்கு பக்கத்துல
உம்
காலைல கூட்டிட்டு போவாங்க கூட்டிட்டு போயிட்டு கூட இந்த வாக்கிங் போற மாரி கொழந்தைங்க இதுகளுக்கு பேட்டு பால் இதெல்லா எடுத்துட்டு போனோன்னா கொஞ்சோ வெயிலுக்கு முன்னாடி நம்ம கூட்டு போனோன்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அந்த மாரி கூட்டு போனா ஒரு எயிட் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் வரைக்கு கூட வெளையாட வச்சு நம்ம கூட்டு வர்லால்ல
அந்த மாதிரி பண்லான்னு வர் ட்ட சொல்லிட்டு இருந்தே இவர் நா மொதல்ல கிளாசஸ் எதுவு அவைலபிளா இருக்கான்னு நா பாக்குறே வெளில
உம்
பாத்துட்டு இல்லைன்னா வேணா அந்த மாரி காலையில கிரவுண்டில் கொண்டு போய் விடுவோம் அப்புடின் சொல்லிட்டு போனாரு நான் தான் உங்க ஞாபகம் வரவும் சரி உங்களுக்கு கால் பண்ணி கேட்போம் உங்கள் பசங்களும் நீங்கள் முன்னாடியே சொன்னீங்களே எக்ஸாம் டைம்லேயே சொன்னீங்களே ஊருக்கெல்லா எங்கேயும் அனுப்புற மாரி இருக்காது இந்தவட்டோ நானு ஊருக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு சொன்னீங்களே சரி எதுவு கிளாஸ்ல அவைலபிள் ஜாயின் பண்ணி உட்ருந்தீங்கன்னா நம்மளு பாப்போ அத ஜாயின் பண்ணுவோன்னு சொல்லிட்டுதா உங்களுக்கு ஃபோன் பண்ணே
இந்த வாட்டி போக முடியாது கொஞ்சோ வேலைகள் அதிகமா இருக்குது அவங்களே வேற ரிலேஷன் எல்லா அனுப் அப்றோ வேற சொல்லிருக்காங்க சரி வந்தா இங்க பசங்கள பாக்கணு அவங்கள பாக்கணு வீட்ல வேலைலா அதிகமா இருக்கு
உம்
அதாங்க எங்கயுமே போமுடியலைன்னா இந்த வாட்டி அதனாலதா நானு அப்டிதா சொன்னே அனுப்புலனாலு இந்த வெயில் பயங்கர
இந்த வட்டும் வழக்கத்த விட எப்பயும் ஆ கொறையாதாம்ல இன்னு அக்னி நட்சத்துரமே நமக் க்காரம்பிக்கல
ஆமா ரொம்ப அதிகமா இருக்கு இப்பவே பாருங்க நெறையா எடத்துலல்லா பசங்களுக்கெல்லா இந்த பண்னென்டு வயசுக்குள்ளர்ற பசங்க து அங்கங்க உளவுத்துறையாமா விட்ருக்கு எல்லா இந்த தண்ணி குடிக்காததுதா சுத்தமா தண்ணியே குடிக்கிறதில்ல எத நா எனக் கடைல விக்கிறத வாங்கி சாப்பட்றாங்க தண்ணீ சாப்பிடுறது எல்லாம் ஒண்ணு உள்ள அது க்கு இந்த ஒடம்பு ஹீட்டுக்கு
உம்
ரொம்ப உடம்பு முடியாமல்லாம் போயிட்டு இருக்கேன் உங்களள் வீட்டுல பசங்களுக்கு நிறைய பண்ண புடி அது புடிக்க வைக்கல்லா
ஆஹ் இங்க நான் அப்படிதான் சிஸ்டர் இது ஜூஸ்ஸா போட்டு குடுத்து குடிக்க சொல்லிட்டு இருக்கேன் லெமன் ஜூஸ் அந்த மாதிரி ஜூஸ்கல்லாமபோட்டு குடிக்க சொல்லி சொல்லி பண்ணிட்டு இருக்கறேன் பகலையிலயையும் தண்ணி தனித்தனியா ரெண்டு பேத்துக்கு ஊத்தி வச்சுறது வாட்டர் பாட்டில் இது ஃபுல்லா இன்னைக்கு நீ காலி பண்ணிடணும் எப்படி குடிப்பீங்களோ தேரியாது காலி பண்ணியர்ணும் அப்படின்னு சொல்லி அப்படியே குடிச்சுட்டு இருக்குதுங்க
நீ என்ன பண்ணாலும் அதே நே இதா சொல்லி சொல்லி குடுத்தா மட்டும் குடிக்கிறாங்க ஏதோ கெஞ்சம் இல்ன்னா அவங்களுக்கு அந்த பொறுப்புன்றதே வர மாட் அது என்ன செய்றதுன்னே தெரியல்லா
சரிங்க சிஸ்டர் நீங்கள் அந்த இதை கேளுங்க ஸ்விம்மிங் கிளாஸ்ஷ நான் இவங்க அப்பாட்ட சொல்லி வைக்கிறேன் இந்த மாரி கேட்குறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க கேட்டுட்டு சொல்லவும் பண்ணுவோன்னு சொல்லி நான் சொல்றேன்
உம்உம் ஒகே அவங்க போன் பண்ணதுமே ந உளுக்கு போன் வந்தா செய்ரிங்களா
ஆ சரிங்க சிஸ்டர்
நாடக்கும் அதும் நாடக்கும் இப்பா